நண்பா என்ன பண்றீங்க சாப்டாச்சுங்களா
நா என்ன பண்றேங்க சாப்ட்டுதா உட்காண்ட்ருக்கே காலை உணவு அருந்திட்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா என்ன பண்றீங்க
நானு காலைல உணவ சாப்பிட்டே சும்மாதாங்க உட்காண்ட்டுருக்கே என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க வீட்டுல எல்லாரு என்ன பண்றாங்க
வீட்டுல அப்பா வேலைக்கு போயிருக்காருங்க அம்மா படுத்ருக்காங்க நா சும்மாதாங்க அங்க வீட்டு்ல என்ன பண்றாங்க எல்லாரு
இங்க வீட்டுல எல்லாருமே ஓ இப்ப யாரு இல்லைங்க வீட்டுல நா மட்டுந்தான் இருக்கே மனைவியு பையனு பா்த்தீங்கன்னா கொஞ்சம் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கெளம்பி போயிருக்காங்க
சேரி சேரிங்க
ஏன்னா அவங்க அம்மா அப்பா அப்பறமா மச்சா அண்ணி அவ மச்சானோட ஒய்ஃபு எல்லாரு சேந்து ஒட்டுக்க கோயிலுக்கு போயிருக்காங்க என்ன கூப்ட்டாங்க நா வரல எனக்கு கொஞ்சோ ஒடம்புக்கு முடியிலங்க எத காச்சல் அடிக்கரமானு சொல்லிட்டு வீட்ல படுத்துட்டேங்க
சேரி சேரிங்க பரவால சேரிங்க எப்டியோங்க
இன்னைக்கு எங்க வெளிய போலைங்க அதா போலாண்டுதா இருந்தேங்க அப்பறம் நேரத்த மாத்தி மாத்தி சொன்னால அப்பற நா வரலன் சொல்லிட்டேங்க அப்பா அம்மா வந்து வெளிய போற மாரி இருக்குங்க நா போலைங்க வீட்ல தாங்க இருப்பே மழைல்லா வருதுங்களா உங்க ஊர்லல்ல மழ வந்து எத்ன நாள் இருக்குங்க
மழ இல நா பாக்கவேலிங்க உங்க ஊர்ல மழ வருதுங்ளா
மழ எங்கீங்க வந்தே ஒரு ரெண்டு மூணு வார ஆச்சுங்க மழையே வரமாட்டேங்துக
ம் ஓகேங்க என்ன நீங்க இருக்க ப்ளேஸ்ல எங்காச்சு கொஞ்சமாச்சு ஏதாச்சு மழ கண்ணுக்கு தென் பட்ற மாரி இருக்குங்ளா
இங்க எங்கேங்க மழையே வர்ற மாரி பக்கத்துலல்லா எங்கேயு மழ வந்த மாரி கேள்வி பட்லேங்க
தூரத்துலயு எங்கயு கேள்விப்படற மாரி இல்லைங்க மழையே சுத்தமா இந்த மாசமா இருக்கட்டு போன மாசமாட்டு எல்லா வெயில் தாங்க போட்டு பொளந்துட்டு இருக்குது மழயே இல்லைங்க சுத்தமாவே உங்க ஏரியாக்குள்ளேயல்லா மழயா இருக்குதுங்ளா இல்ல எ எப்டி ஏ எப்ப வந்தது
எங்க இதுக்கு வந்து பாத்தீங்ன்னா ஒரு ரெண்டு மாச இருக்குங்க இப்பல்லா மழயே நாங்க பொம்பளைங்க ஒரு டைம் வந்துச்சு அதே இந்த மாசம்ல ப்ப பாத்தீங்னா மழ காலம்தா வரணு ஆனா மழயே காணுங்க அவங்
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லங்க ஏ காலநிலை சூழ்நிலையே மாறுதுங்ல்லைங்க அதனால தாங்க எல்லாமே பூ புவி வந்து வெப்பமயமா ஆவுதுங்க அதனால மழ வரமாட்டேகுதுங்க
ம் ஆமா ஆமாங்க என்னங்க பண்ண முடியதுக்குல்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க வாகனத்தே இ அந்த எலக்ட்ரிக் வெஹைகல்லா வந்து அதிகமா விட்டாங்க ஏன்னா புகை பொல்யூஷன்ல கட்பத்திட்டாங்க இனிமே வருங்காலத்துல பெட்ரோல தட்டுப்பாடு பண்ணி இனிமேலு வந்தீன்னா என் மின்சார வாகன தா யூஸ் பண்ணணுனு சொல்லிட்டாங்ன்னா அப்பற மக்கள்லா கொஞ்சோ பாத்தீன்னா புகை இல்லாத ஒரு ஊரா மாறிரும்லங்க பொல்யூசன் இல்லாத ஒரு ம்
அதுவு வந்து எப்டின்னா நீங்க வந்து எப்டின்னா பெட்ரோலுக்கு பதில நீங்க இந்த மின்சாரத்த பயன்படுத்தி வாகன ஓட்டுறது வந்து சிறந்ததுனு நெனைக்கிறீங்களா இல்ல இல்ல எனக்கு இதுதா பரவால்ல ஆனா வந்து புகை இல்லாம இருந்தா நல்லா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறீங்களா உங்ளுக்கு எது சிறந்ததுன்னு நெனைக்கிறீங்க
எனக்கு பாத்தீங்கன்னா மின்சார சிறந்தது இல்லேன்தா தோணுதுங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா புகை இல்லாத வாகனமு வந்தாலு நல்லதுதாங்க புகயில்லா வாகனத்துதா பி எஸ் ஃபோர் பி எஸ் சிக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க
சேரி சேரிங்க
இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம பெட்ரோலு பாத்தீங்கன்னா இப்ப இருந்தாலு கடன் வாங்கி வெளிநாட்டுல இருந்து நம்ம அப்ப நம்மளுக்கு வந்து குடுத்த அதுல ஒரு பணத்த குடுக்குறக்கு இந்த மாரி மின்சாரத்துல கொடுத்துட்டு போய்ட்ட மின்சாரம் நம்மளே தயாரிக்கிறோ
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆனா இந்த மாரி
ல குடுத்துட்டு போனா நம்ளுக்கு வந்து கா பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா அதிக வெலைல போகாதில்லங்க எதுமே ப்ப பாத்தீங்கன்னா எல்லா வெல கம்மியாய்ரும்ல
அ கண்டிப்பாங்க இல்லிங்க நீங்க நெனைக்கிறீங்க மின்சாரத்த பயன்படுத்தும் போது வந்து பொருளாதார ரீதியா பயன்படுத்துறது அவ் செலவுகள் கொறையுன் நெனைக்கிறீங்க அது இல்லிங்க இப்ப நீங்க நீங்க ஒரு பக்க போகணு இப்ப நீங்க நூறு கிலோமீட்டர் போகணு அப்டின் நெனைச்சிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து உங்க வண்டி வந்து எப்டின்னா மின்சாரத்துல ஓட்ற மாரி இருந்ததுன்னா அது வந்து திடீர்னு நின்றுச்சின்னா நீங்க பக்கத்துல வந்து இதே பெட்ரோல் வண்டியா இருந்ததுன்னா பெட்ரோல் பங்க்ல போய் அடிச்சுக்கலா ஆனா இங்க வந்து நீங்க வந்து ஒரு எல்லா பக் கோ எல்லா பங்க்லயு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க சில பங்குக்கு மட்டுதா வச்சிருப்பாங்க அங்கருந்து எவ்ளோ கிலோமீட்டரு போய் தள்ளிட்டுப்போயி நீங்க போய் இதோ நீங்க சார்ஜ் பண்ணி அதை நீங்க எடுத்துட்டு போறதுக்குள்ளயே போது போது ஆயிருங்க சில பக்க வெறுக்கப்படுங்க இந்த மாரி வ வாகனங்கள்லா
ஆமா ஆமாங்க ஏன்னா இப்ப இன்னுமே கண்டுப்புடிக்கலங்க இப்பதாங்க ஸ்டார்ட்டாகுது ஸ்டார்டிங் இப்பதான தொடர்ச்சியா பண்ணிட்டு இன்னுமே ஃபுல்லா பண்ணணுங்க இங்கதாங்க அதுயே சேம் ம் சொல்லுங்க
பிற வாகனங்கள விட ஆ இது நாலு சக்கர வாகனங்கள் மகிழுந்தெல்லா அதிகமா பயன்படுத்றான் நெனைக்கிறேங்க அவங்கல்லா எப்டின்னா வீட்ல மட்டுதா அதிகமா ஆ அந்த மின்சார இந்த கனெக்ஷனா இருக்கட்டு இதெல்லா குடுக்குற மாரி தெரிதுங்க
ம் ம் ஆமா ஆமா ஏன்னா பெட்ரோல் வந்து இப்ப பாத்தீங்கான்னா அது எ எதனால பாத்தீங்கன்னா பெட்ரோல் பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லதுன்னு ப்ப மின்சார பாத்திங்னா இப்ப எங்கயுமே நம்ம பாத்திங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கிற எடத்துல எல்லா பக்கமே மின்சாரத்துல சார்ஜ் போட்ற மாரி வச்சுடாங்கனு வைங்க
கண்டிங் கண்டிப்பாங்க
அப்ப எல்லாத்திலயுமே இது யூஸ் பண்ணிருவாங்க இது வந்து குறிப்பிட்ட கால அளவுங்க டைம் பாத்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டென்னுக்குள்ள ஒரு ஃபிஃப்டீன் லருந்து டென்னுக்குள்ள பாத்தீங்கன்னா முடிச்சுட்டாங்கன்னு வைங்க சார்ஜிங் ஒரு டைமிங்கு அப்ப எல்லாருமே அதிகமா யூஸ் பண்லாங்க ஏன்னா இது வந்து ஹவர்ஸ் அதிகமாகுறக்காட்டிதா எல்லாருமே பாத்தீங்கன்னா இத வந்து யாருமே பரிந்துரைக்கிறது இல்லைங்க
ஸ்ங்கிறதே பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சோ வந்து அதிகமாதாங்க இருக்குது அது வந்து எப்டின்னா பெட்ரோல் வந்து போடும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் கூட ஆகாதுங்க ஒரு ப பத்து செகண்ட் இருவது செகண்ட்லே அவங்க நூருவா கேப் எரநூறுக்கு அவங்க போட்டு போயிருவாங்க இது வந்து பத்து நிம்ஷோ இருவது நிம்ஷோ வெயிட் பண்ணிதா பண்ணனும்போது பாத்தீங்ன்னா அப்றோ பணிக்கு செல்றவங்கெல்லா பாத்தீங்கன்னா பெட்ரோல்லா டக்குன் போட்டு போயிருவாங்க இதுனா நிறுத்தி நிதான மா வந்து பாத்துட் போவாங்க அது சிரமந்தாங்க
ஆமாங்க ஏனா இது ஒரு மண் நேரத்துக் மேலயெல்லா சார்ஜு போட்றவங்களு இருக்காங்க ஆனா நா சொல்றது பாத்தீங்னா பத்துக்குள்ள முடிச்சுட்டாங்கன்னா எதோ ஒரு கொஞ்ச பேர் இப்ப தொண்ணூர்ல பாத்தீங்னா ஒரு ஃபி அ அம்பது பேராச்சு அம்பது பர்சன்டேஜ் ஆச்சு விழுக்காடாச்சு வாங்காம இருப்பாங்ளா
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க வாங்குறவங்க வாங்கிருவாங்க நல்லதுதா உண்மதாங்க நீங்க சொல்றது ஒரு வகைல இருந்தாலு நப் பாத்தீங்கன்னா இப்ப பெட்ரோல் மாரி பத்து செகண்ட் இருவது செகண்ட்ல சார்ஜ் ஆகுற மாரியு கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே அது வந்து பயன்படா பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை வந்து அதிகரிக்குங்க
ஆமாங்க அப்பிடியில்லாட்டியு கூட பாத்தீங்கன்னா அந்த சோலார் பேனல் அது மாரி கொ
ஆ அந்த மாரி போட்டுட்னா தானாவே சார்ஜ் ஆய்க்குங்க அது பிரஸ்சன இல்லைங்க ஓட்ட ஓட்டவே சார்ஜ் ஆய்ட்டு போய்க்குங்க
ம் ஆனா மினிமம் பாத்தீங்ன்னா ஒரு ம் சொல்லுங்க
இந்த இ எம் டூ பேட்ரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லுங் சொல்லுங்க நீங்ளே சொல்லுங்க
இல்லங்க ஒரு வாகனத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி கால அளவு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வர்ஷோ குடுத்தாங்கன்னா பரவால்லிங்க சில இதுல பாத்தீங்கனா ஒரு ஒரு வர்ஷோ ரெண்டு வர்ஷத்துலே பாத்தீங்கன்னா இதாயி போயிருதுங்க
ஆமா ஆமாங்க இப்ப வண்டிக்கு மெய்னே பாத்தீங்னா அந்த பேட்ரி தாங்க பேட்ரியோட வெலையே பாத் தீங்ன்னா அதுவே பாதிக்கு மேல வண்டி வந்து ஒரு எ ஒரு லட்சமா இருந்துதுனா எழுவதாய்ரோ வந்து பேட்ரியோட விலையே இருந்துதுனா எப்டிங்க மக்கள்ல்லா வாங்கி ப பயன்படுத்துவாங்க
ஆமாங்க அத ஒன்னு கண்ட்ரோல் படுத்துட்டாங்கன்னா சரியாய்ருங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க அதே மாரி பாத்தீங்னா ஒரு பேட்ரி வந்து எம்பது கிலோமீட்ரு மைலேஜ் தரு அப்டீனா அந்த ப மைலேஜு வந்து கரெக்ட்டா ஒரு ஒரு வருடோ ஒன்ற இரண்டு வருடத்துக்காவ்து அந்த எம்பது குடுத்தாதாங்க பரவால்ல ஆனா எம்பதுன் சொன்னா ஒரு அறுவது அம்பதுலயே நின்றுதுங்க நெறையா பக்கோ அப்டிதா போய்ட்ருக்குதுங்க
ஆமா ஆமாங்க நானு பாத்துருக்க தள்ளீட்லா போற நெலமைலா வந்திருக்குதுங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து எப்பவ்மே பொய் சொல்லி விக்கக் கூடாதுங்க உண்மைய சொல்லீட்டு போயர்லாங்க வாங் கறவ்ங்க வாங்கறாங்க வாங்காட்டி போறாங்க ஒரு தொழில வளக்க
எதுவா இருந்தாலுமே அதாங்க
உற்பத்திக்காக வந்து நம்ம வீணாக்கக் கூடாதுல்லங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க ஏனா இப்ப வந்து ம் சொல்லுங் சொல்லுங்க
சொல்லுங்க நீ சொல்லுங்க ம்
சொல்லுங் இல்லைங்க இப்ப வந்து ஒன்னு விக்கணு வித்தாகணு அவுங்களோட டார்கெட்ட ம் அதாவ்து எப்டின்னா மேல் எடத்துலர்ந்து குடுக்கற ப்ரெஷர எப்டினா டார்கெட்டுக் குடுத்தர்றாங்க இந்த மாசோ இத்தன வித்தே ஆகணுங்கறக்காக அவங் எதாவ்து பொய் சொல்லி வித்தர்றாங்க ஆனா பாதிக்கப்பட்றது பாத்தீங்கன்னா பயனாளர்கள் தாங்க பாதிக்ப்பட்றாங்க அதிகமா
ந ஆமா ஆமாங்க
ஆமாங்க அத மாரி பாதிக்கப் கூப்பட்றாங்க என்ன இவங்க வந்து அ டார்கெட்ட அவுங்க என்னமோ அச்சீவ் பண்ட்டு போறாங்க இருந்தாலு சொல்லம் விக்கம் போது உண்மைய சொல்லி வித்துட்டாங்கனா அவுங் வாங்கறாங்க வாங்காம போறாங்க உண்மைய சொல்லீட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அ அவுங்க இஷ்டத்துக்கு வாங்கறதுனா வாங்குவாங்க இல்லைன்னா வேணானுகூட சொல்லீட்டு போயிருவாங்க
ம் ஆனா இப்பல்லா பாத்தீங்கன்னா லாபத்துக்காக என்ன வேணா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க செயற்கை செயற்கையே என்ன என்னமோ மருந்துல இப்ப ஒரு மா மாம்பழமே பாத்தீங்களா அத்தனனெத்த பாத்தீங்கன்னா மருந்து போட்டுதா பழுக்க வெச்சிருக்காங்க அத கண்டுபிடிச்ச அரசாங்கம் ஃபேக்ட்ரி த்து அத வந்து எல்லா பழத்தியு அழிக்கலீங்ளா தெரிஞ்சது ஒரு சைடுங்க தெரியாம எத் தனையோ சைடு பாத்தீங்கன்னா வித்துட்டுதா இருக்காங்க
அ அதெல்லா குப்ப மாரி இருக்குதுங்க தெரியா தெரிஞ்சது தெரியாம நெறையா போயிட்டுதா இருக்குதுங்க அ சொல்லுங்க
யான பழோம் கொழந்தைகளுக்கெல்லா குடுக்கறோன் நெனச்சு குடுக்கறோ ஆனா அந்த பழத்தவே பாத்தீங்கன்னா செயற் கையா பண்றப்ப அது செயற்கை மருந்துல போட்டு குடுக்குறப்ப ரொம்ப கொழந்தைக்கே பாத்தீங்கன்னாலு நம்மளா நம்ம வீட்ல மரத்த வச்சு குடுக்கற மாரி ஆயிரு போயிரு மாட்டுங்குதுங்க நெலம
ஆமாங்க ஆமாங்க அந்த மார்தாங்க இருக்குது என்ன பண்றது தெர்லைங்க பாக்கலாங்க இனி வருங்காலத்துல எப்பிடி எல்லா போபோதுன் தெரிலைங்க இப்பவே இப்பிடின்னா சொல்ல முடியாதுங்க வருங்காலத்துலேல்லா
ம் ரொம்ப போயிட்டு இருக்குங்க ஏன்னா ஃபுட்டு் சாப்பாட்ட பொருள பொறுத்த வரைக்கு வெளிய சாப்பட்றக்கே எப்பமே பயமா இருக்குது துங்க என்ன பண்றானுகள்னே தெரிய மாட்டேக்குதுங்க
இல்ல இல்லேங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நெறைய இப்ப வந்து இப்போ ஒரு ஒரு நாலஞ்சி நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப வரமிளகாயின்னு சொல்லி நம்ம சாப்ரோமில்லைங்ளா
வரமிளகாய் ஆமா ஆமாங்க
இந்த வரமிளகாய்யிலே பாத்தீங்கன்னா எதோ கெமிக்கல் ஆட் பண்ணி பூச்சிக்கொல்லி மருந்தெல்லா அதிகமா உபயோகிக்கிறனால இங்கருந்துதா அதிகமா ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க சீனாக்கு சீன நாடு வந்து இங்க இத வந்து பேன் பண்ணிட்டாங்க இனிமேல் இந்த வரமிளகாய் வந்து நாங்க இந்தியாவுலருந்து வாங்க மாட்டோங்கன்னே சொல்லிட்டாங்க
ஓ காமாங்க பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது அந்த கொல்லி மருந்து அடிக்கன்னு பூச்சி புழுக்க வராமையே இருந்தாம வராம இருக்கிறதுக்காக இவங்க பண்றாங்க அம்ம அத சாப்ற நம்மளுக்கு என்னங்க ஆகு நம்ம செத்துதா போவோ
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இது மட்டு இல்லைங்க இன்னு இது மட்டு இல்ல நறைய உணவு பொருட்கள் எல்லா இந்த மாறிதா பண்ணிட்டு இருக்காங்க இந்து நமக்கு தெரியு தெரிஞ்சுது இது தெரியாம எவ்ளவோ இருக்குதுங்க நம்மளு தினம் தினமு சாப்புட்டு தா இருக்கோ
அதே பாத்தீங்களா இப்ப ஒரு குவ கவுண்ட மணி செந்தில் காமெடிலே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கடேல பாத்தீங்கன்னா செந்தில பாத்தேனா விட்டுட்டு போயிடுவாங்க இந்த ஈவு
ஆமா ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அந்த மாறி தாங்க
அப்ப அத சால் குடுக்குது அது வந்து நூறு மைசூர்பா வந்து ஆர்டர் குடுப்பாங்க இந்த நூறு மைசூர்பா நம்ம குடுத்துட்டோ குடுத்த அவங்க பாத்தீங்கனா இத்தன பேர் பாத்தீங்கனா செத்துருவாங்க அதே மாறி தாங்க இந்த மிளகாய நெலம அது மாறிதா போயிட்டு இருக்கு ஏனா மிளகாயல்லா பாத்தீங்கனா யாரும கழிவி யூஸ் பண்றது இல்ல பாத்திருக்கீங்ளா
கண்டிப்பா கண்டிப்பாங்க பரமலேதே யாருமே அதிகமா கழுவி யாரு யூஸ் பண்றது இல்லங்க அப்டியே டரெக்டா எல்லா எடுத்து சமையல்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க யாரு கழு ஃபர்ஸ்டு வந்து கழுவி யூஸ் பண்ணுன்னு வீட்ல சொல்லுவானுங்க
ஆமாங்க ஏனா வர மொளகாய்ல பாத்தீனா அது கெமிக்கல்லா அப்டியே மேலாலேயே இருக் இங்க ஏ எங்க இருந்து வருது யாரு கால்ல மிதிப்பட்டு வருதுன்னு யாருக்கு தெரியாதுங்க இப்ப அதெல்லா எங்க வீட்ல இல்லலே பாத்தன்னா நாங்கெல்லா கழிவி யூஸ் பண்றங்காட்டிதான இந்த ஒரு
சேரி சேரி சேர் செரிங்க பரவாயில்ல நல்லதுதாங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க புடிச் சிருக்குங்க நாங்க ஏத்துக்கிறங்க நன்றிங்க நன்றிங்க மீண்டும் சிந்திக்கிறே உங்கள் நண்பன் நன்றி வணக்கோ